ம்
ஹலோ
கேக்குதுங்களா
கேக்குதுங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க
ஆ நா நல்லா இருக்கேங்க நீங்கநல்லாரு
சா நல்லா இருக்கேங்க சாப்டீங்ளா
ஆ சாப்டாச்சிங்க ரொம்ப நாளா காலெ காணோ
ஏ மெதுவா பேசுறீங்க என்னாச்சு
இல்ல இல்லங்க மெதுவால்ல எ வாய்சே அப்டிதாங்க
அப்டிங்ளா என்ன சாப்ட்டீங்க
இன்னைக்கு வந்து கொள்ளு ரசம்ங்க
கொல்லுரசமா எப்டி பண்ணீங்க எனக்கு கொஞ்சொ சொல்லுங்க அது நாங்க இந்த சைடு எங்களோட இது ஏரியால்லா ரொம்ப ஹீட் ஹீட்டுங்க அதெல்லா நாங்க செஞ்சதே இல்ல
ஹா அது வந்து எப்படின்னா கொள்ளு வந்து குக்கர்ல போ வேக போட்டுருவங்க
இல்ல அது எதுக்கு நல்லதுங்க சளி கிளி புடிச்சா நல்லதாங்க அது அது எதுக்கு சாப்டுவாங்க அது
அது வந்து கொள்ளு வந்து எப்டின்னா கொள்ளு நார்மலா சாப்றத்தா அது வந்து இப்டி சொன்னா சாமிய ஒருக்கத்துலைங்க மாரியத்தான் சொல்லி சொல்லுவாங்க இந்த கொள்ளுக்கு
ஆ
இந்த அம்மம் போடுது அம்மம் போட்டு முடிக்குது பாத்தீங்ளா
ஆ
அந்த ஸ்டேஜ்ல தண்ணி ஊத்துவாங்கலைங்க
ஆமாங்க ஆ
அத்த நாள் அந்த கொள்ளு செய்வாங்க
அப்டிங்ளாங்க செரி
இதுல அந்த மாரி செய்வாங்க கொள்ளு
ஓ எங்க சைடுல்லா யாரு இப்டி செஞ்சதுல்லங்க அ
அப்டிங்ளா அது மேக்சிமோ வந்து செய்யறது வந்து சளிக்கு ரொம்ப நல்லதுங்க சளி புடிக்காது
ம்
ஒடம்புக்கு ரொம்ப நல்லது வாரத்துல எப்டினாலு எடு கத்துக்கணு சனிக்கெழமையானா கொள்ளு கடஞ்ச ரொம்ப நல்லதுங்க வீட்டுக்கு ஆனா சனிக்கெழம அன்னிக்கு கடையணு ஆனா இன்னிக்கு நா சனிக்கெழன்கு முன்னாடியே கடஞ்சிட்டேங்க
அப்டிங்களாங்க நாங்க ஓ எடுத்துக்கிட்டதே இல்லங்க சேத்ததும் இல்ல சாப்ட்டதும் இல்லங்க அதெல்லா அது எப்டி பண்றீங்க எனக்கு சொல்லி தறீங்ளா
ஆ நா சொல்லி தரேங்க குக்கர்ல மொதல்ல கொள்ளு போட்டுக்கோங்க உங்க வீட்ல எத்தன பேரோ அதுக் தகுந்த மாரி போட்டுக்கோங்க எங்க வீட்ல வந்து இன்னக் ஆறு பேருங்க அதனால நா ஒரு கால் கிலோ கொள்ளு எடுத்துக்வேங்க
பசங்கல்லா சாப்புடுவாங்களாங்க
பசங்களு சாப்புடுவாங்க அனா நா பையனுக்கு வந்து ஸ்கூலுக்கு வெரைட்டி ரைஸ் மார்தா செஞ்சு குடுப்பங்க
அ சேர் சேரி ஆ
கொள்ளு வந்து மிக்ச இது குக்கர்ல போட்டு அது கூட ரெண்டு தக்காளி நா வந்து ப ச்ச மொளகா கொஞ்சொ நாங்க வீட்ல்லா காரம் ஜாஸ்தியா எடுத்துக்குவாங்க அதுனால கொஞ்சொ பச்ச மொளகா போடுவங்க ஒரு நாலஞ்சு பச்ச மொளகா ரெண்டு பள்ளுப் பூண்டு எல்லா போட்டு ஒரு பத்து விசில் வச்சிடுவே ஏனா என்னால் உக்காந்து கடைய முடியாதுங்களா கொஞ்ச ரொம்ப அதுக்கடையனுல்ல பருப்பு
அது ஊற வெக்க வெக்க வேணாமா
ஊரல்லா வெக்க வேணாங்க குக்கர்ல வெச்சு ஒரு பத்து விசில் வெச்சிருங்க போது
பத்து விசில் வெக்கணுமா
இல்ல இல்ல கம்மியாதா வெக்கணு என்னால ரொ ஒக்கோந்து கடைய முடியாதுங்க அதனால நா பத்து விசில் பக்கோ வச்சே எங்க மாமியார்ல்லா பாத்தீங்கன்னா ஆறு ஏழுதா வைப்பாங்க
ம்
வெந்துருங்க அதுக்கப்பறோ தாளிப்புக்கு பாத்தீங்ன்னா சின்ன வெங்காயே கொஞ்சொ ஒரு நூத்தம்பது சின்ன வெங்காயோ வர மொளகா வரமல்லி
மல்லி அ
வரமல்லிக்கு கொந்து சீரகம் இது எடுத்து வச்சுக்கோணுங்க எண்ணெ ஊ தீர்ந்த வாசி சின்ன வெங்காயோ சீரகம் வரமொல்லி வர மொளகா எல்லா போட்டு வணக்கிட்டு நா குக்கர்ல எடுத்து சில பேர் பாத்தீங்கன்னா தண்ணிய வடிச்சுட்டு பருப்பு மட்டூ போட்டு கடைவாங்க
ம்
நா வந்து அப்டி இல்லங்க குக்கர்ல இருக்கரது தண்ணியோட சேர்ந்து இந்த ச சட்டில வெங்காய த வெங்காயொலா வணக்கி வெக்கிறோ இல்லங்க அதோடு எடுத்து கொட்டிர்வே கொட்டி நல்லா கொதிக்க வச்சோனா அந்த வரமொளகால இருக்க காரல்லா அதுல போயிருமில்லங்க
ம்
அந்த காரல்லா போகவு நல்லா தண்ணிய வடிச்சிட்டு வடி கடைவேங்க கடைஞ்சது அது காரசாரமா நல்லாருக்கு அந்த தண்ணிகொஞ்சு எடுத் த்து வெச்சு அதுலேயே ரச ரசொ வெப்பேங்க அந்த கொள்ளு தண்ணியிலே ரசொ வச்சப்பே
ஓ இது வந்து சாப்பாட்டுல போட்டு கெட்டியா சாப்ட்ற மாதிரியாங்க
ஆ பருப்பு நா வந்து அப்டி சொல்றே அதுலேயே இந்த கொள்ளு வடிச்சு தண்ணி இருக்கு பாத்தீங்களா
ஆ அ
அந்த தண்ணில வந்து ரசொ வெக்கணு ரசொ வச்சா கொஞ்சொ இரும்பல் சளிக்கு ரொம்ப நல்லதுங்க
நல்லது ஆ இ இது கொழந்தைங்களுக்கெல்லா ஒன்னு ஹீட்டு இதெல்லா ஆகாதாங்க
ஆ ஆ ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கொழந்தைக்கு
ம் குடுக்கலா ஆ
ஓ தாரளாமா குடுக்கலா நெஞ்சு பலன்னு சொல்வாங்க
அப்டிங்களா செரி செரி
எலும்புருக்கு பாத்தீங்க
ஆமா ஆ
அந்த நெஞ்சி எலும்புக்கு பலங்க
பலொ ஆ செரிங்க செரிங்க வேற என்ன செய்வீங்கங்க வேற ஏதாவது சொல்லுங்க இந்த மாரி கொழந்தைங்களுக்கு குடுக்ற மாரி சொல்லுங்களே ஆ
வெள்ள சூண்டல் பச்ச கருப்பு சூண்டல் பச்ச பட்டாணி இது மூணு ஸ்பெஷலா செஞ்சு குடுப்ப இன்டர்வல் டைம்ல சாப்புறதுக்குங்க பையனுக்கு
ஆ செரிங்க செரிங்க
அப்ற பாப்பாவு சேந் சாப்டுவாளுங்க
ம்
பச்ச பட்டாணி ரெசிப்பி செஞ்சு குடுப்ப சாய்ந்தர வீட்டுக்கு வந்தாங்கனா பொட்டேட்டோவு உருளக்கெழங்கு கொஞ்ச வேக வச்சு அதுக்கு கூட ஒரு கப் ப பச்சரிசி மாவு போட்டு
ஆ உருளக்கெழங்கு வேக வக்க பச்சரிசி மாவு ஆ
உருள உருளக்கெழங்கு வேக வச்சு தனியே எடுத்து வச்சுருவங்க எடுத்து வச்சுட்டு கொஞ்ச பச்சரிசி மாவு அர கப் பச்சரிசி மாவு போட்டு கொஞ்சொ வெள்ள எளுந்து வெள்ள எள்ளு சொல்லுவாங்க
ஆ கே இருக்கு ஆமா ஆமா ஆ சரிங்க
எள்ளு உள்ள போட்டு பெசஞ்சிட்டு காரத்துக்கு கொஞ்சொ மெளகாத்தூள் கொஞ்சொ உப்பு கொஞ்சோண்டு பொட்டுக் கடல மாவுங்க
ம்
போட்டு குடுத்து நல்லா பெசஞ்சு முறுக்கு புழியறது இருக்குல்லிங்க முறுக்கு புழியதுல வச்சு புழிஞ்சிங்கனா முறுக்கு மாதிரி ரெசிப்பி செம ரெசிப்பியா இருக்குங்க அப்டியே முறுக் கு மாரி சுட சுட முறுக்கா போட்டு குடுக்கலா கொழந்தைக்கி
அப்டிங்களா இது நா இதுவு நா கேள்விபட்டல்லங்க புதுசா இருக்க மாதிரி இருக்கு நல்லாருக் இதுக்கு தானா கேக்கற துக்கு இதுங்க ஸகூலுக் விட்டு வந்துச்சுன்னா ஸ்நாக்ஸு ஸ்நாக்ஸு ஸ்நாக்ஸ்ன்னு தாங்க கே்க்குங்க மூணு மணிக் க்கி வருதுங்களா வந்தவொன்னே ஏதாவது ஸ்நாக்ஸு செஞ்சு குடுங்கம்மா ஸ்நாக்ஸு செஞ்சுக் குடுங்கமானுங்க அதுக்காகவே ஏதாவது என்ன பண்றது செஞ்சு வச்சிருக்கிறது வந்து சாப்ட்டுட்டு டியூஷனுக்கு கெளம்பி ஓடுங்க
பினு இந்த மைதா மாவு இருக்குங்கில்லீங்க மைதா மாவு இப்ப வந்து ஒரு கம்மியா ஒரு கால் கிலோக் கம்மியா எடுத்துக்கோங்க எடுத் துட்டு தண்ணி தொளிச்சி பெசஞ்சி சப்பாத்தி மாவு எப்படி பெனஞ்சு வக்கிறோங்க
ம்
அந்த மாதிரி பெனஞ்சி வச்சுக்கோங்க அந்த இது இருக் கேள்விப்பட்டிருக்கீங்களா தேங்காவு
ம்
கருப்பு இது அவுல் கூட சே கரும்பு சக்கர தேங்காவு கரும்பு சக்கர வடச்சட்டியில போட்டு லைட்டா கரும்பு சக்கர போட்டு தேங்கா போட்டு நல்லா வணக்கிட்டீங்கன்னா நாட்டு சக்கரங்க
நாட்டு சக்கர ஆ செரி
கில்லாம கரும்பு சக்கரன்னு சொல்லுவாங்க நாட்டு சக் கர கேள்விப்பட்ருக்கீங்களா ம் அத வந்து என்ன பண்றீங்கன்னா நல்லா வடச்சட்டியில போட்டு அந்த கரும்பு சர்க்கரையு தேங்காவு போட்டு நல்லா வணக்கிட்டீங்கன்னா அது ஒரு தேங்காய் பருப்பி மாரி ஒரு ஸ்டேஜ் வருங்க
சேரி ஆ
அதநல்லா வணக்கி தனியா எடுத்து வச்சுட்டு நீங்க மைதா மாவு பெணஞ்சி வச்சிருக்கீங்கல்ல அந்த மைதாமாவ கொஞ்ச கொஞ்சமா பால் பால் சேஃபா உருண்ட பண்ணி தேச்சா தே லைட்டா தேய்கணுங்க ரொம்ப தேக்க கூடாது லைட்டா ரவுண்ட் ஷேப் தேச்சுட்டு அந்த தேங்காவு நாட் ட்டி சக்கர எடுத்து அந்த இதுல வச்சு கொழுக்கட்ட செய்வீங்கல்ல
ஆமா கொழுக்கட்ட அ
அப்டியே மடக்கி இட்லி சட்டில வேக வச்சு எடுத்து வச்சீங்கனா அது ஒரு ஸ்நாக்ஸ்ங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ்
ம் இதுவு நா செஞ்சது இல்ல புதுசா இருக்கு ஓ உள்ள வைக்கிற பூரண மாதிரி சொல்றீங்க நீங்க
ஆமாங்க அது வந்து ரொம்ப ஒடம்புக்கு ஹெல்த்து கூட
அதா தேங்கா பூரண
ஏனா இப்ப இப்ப கொழந்தைங்க எல்லாமே ஜங்ஃபுட் தாங்க அதிகமா எடுத்துக்கிறாங்க இதுவே நம்ம ஜங்ஃபுட் ட்ட மாத்தி எடுத்து குடுக்க வேண்டியதா ஏனா இதெல்லா அந்த காலத்து உணவுக நெறைய நெறைய ரெசிபி இருக்குங்க குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்னாக்ஸ்ஸா என்ன வேணா பண்ணி அதே மாரிதா அந்த ரோடு சைடு போற காலன நம்மளே வீட்லயு பண்ணி கொடுக்கலா
அத எப்டி சொல்லுங்க இத ஆனா இது ரெண்டையு நா செஞ்சு கொடுத்துக்கறே ம்
முட்டைகோஸ் நல்லா பொடி பொடியா கட் பண்ணி வச்சிக்கோங்க முட்டுகோசுனால பொடி பொடி முட்டைக்கோசு கூட ஒரு பெரிய வெங்காயொ
அ
பெரிய வெங்காயொ போட்டு ஒரு பாத்திரத்துல கொஞ்சோண்டு கான்ஃப்ளவர் மாவு கொஞ்சோண்டு மைதா மாவு அப்புற அந்த கலருக்கு பாத்தீங்கனா ஜிலேபி பவுடர் இருக் க்கலேங்க அது லைட்டா மேல போட்டு லைட்டா தண்ணி தெளிச்சு தண்ணி தெளிச்சு பெசையணு
ம்
லைட்டா மேல உப்பு போட்டுக்கோங்க போட்டீங்கனா அது என்ன ஆகுனா நல்ல ஒரு இது நல்லா பெசையு போது கொஞ்ச மாவெல்லா போட்டு பெசையு போது நல்லா வடக இந்த வட போட்டு எப்டி எடுப்பீங்க
ம்
அந்த மாரி கண்டிஷன் வந்தது என்ன காய் வச் ச்சி வட போட்டு எடுத்து வச்சிருங்க இந்த சைனீஸ் வடன் சொல்லுவாங்க கேள்விப்பட்ருக்கீங்களா
இந்த தட்டி தட்டி போடுற மாதிரியா இல்ல அப்டியே உது உதுத் போடுற
இல்ல இல்ல சும்மா சும்மா போட்டா போது தட்டிலா நீங்க போட வேணா சும்மா போட்டு எடுத்தீங்கனா போது சும்மா அந்த போண்டாலாப் போடுறோலங்க எண்ணெய்ல அந்த மாரி போட்டு போட்டு எடுத்துட்டு நல்லா எடுத்து புழிஞ்சு வச்சிருங்க
சேரி அ
அப்பற நீங்க நல்ல கையிலயே அது பெசஞ்சு விட்டுட்டு இல்லினா மிக்சில போட்டு ஒரு அடி அடிச்சுக்கோங்க ஒன்னு பிரச்சினை இல்ல
சேரிங்க
போட்டு அடிச்சு வச்சுட்டு தக்காளி மூணு அடிச்சு வச்சுகோங்க ஃபிரிட் மிக்சில மூணு தக்காளி நல்லா அடி வச்சுக்கோங்க இல்லனா டொமேட்டோ சாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு அரச்சு வச்சுக்கோங்க இல்ல நீங்க கடைலயே வாங்கி வச்சுகோங்க
ம்
ஒரு கப்ல சின்ன ஒரு கப்ல கான்ஃபிளவர் மாவு ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணிலக் கலந்து வச்சிருங்க ஒரே ஒரு ஸ்பூன் தா எடுக்கணு
செரிங்க ம்
ஏனா அளவா தான நீங்க செய்ய போறீங்க
ம் கண்டிப்பா ம்
ஆ எண்ண ஊத்திட்டு
உம்
அந்த மாவு இருக்கு பாதி எண்ண கூட தேவயில்லைங்க ஒரு வடக்கல் வச்சு அந்த கான் ப்ளவர் மாவு எடுத்து உள்ள ஊத்திட்டு லைட்டா மொதல்ல தண்ணி ஊத்திக்கோங்க தண்ணி ஊத்தி லைட்டா ஃபுட் கலர் போடணும் ஃபுட் கலர் தேவப்பட்டா போட்டுக்கலாம் இல்லன்னா வேணாம் ஃபுட் கலர் போட்டு தண்ணி எடுத்து ஊத்திட்டு இந்த தண்ணி கொதி வர ஸ்டேஜ்ல நம்ம அரச்சு வச்சுருக்கோம் பாத்தீங்களா
உம்
அந்த பொடிய முட்டக்கோசு எல்லா
ஆ
அத எடுத்து தண்ணில போட்டு கலந்துட்டே இருக்கணுங்க
சேரிங்க
கலந்துட்டே இருக்குற ஸ்டேஜுக்கு கொஞ்சோ தக்காளிய அரச்சு வச்சத எடுத்து ஊத்தணும் இஞ்சி பூண்டு ஃபேஸ்ட் போடணும்
உம் சேரிங்க
அதுக்கப்பறம் காரத்துக்கு தேவையான இந்த மிளகாத்தூள் உப்பு நீங்க என்ன வேணா போட்டுக்கலாம் டேஸ்ட்டுபுக்கு டேஸ்ட்டுக்கு எல்லாத்தயும் போட்டு அது போட்டு நல்லா கலந்துட்டு அந்த கான்ஃப்ளவர் மாவு இருக்கு பாத்தீங்களா ஒரு கப் தண்ணியில அது எடுத்து உள்ள ஊத்திட்டீங்கன்னா அந்த காளானோட சேந்து கெட்டியா காளான் கண்டிஷனுக்கு வந்துரும்
அந்த காளான் ஒரு மாதிரி கொழ கொழன்ட்டுன்னு
ஆ ஆமாங்க இந்த மாரி கொழ கொழன்னு ரெசிபிக்கு வந்துரும் அது நல்லாவும் இருக்கும் காளானு ரோட் சைட் போடுறத விட இப்படி பண்ணி குடுக் க்குறது எவ்ளோ பெட்டருங்க கொழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது நம்ம வீட்ல செஞ்சு கொடுத்த அது சுத்தமா தான் ஆதாரம் சொல்லுங்க நம்ம வீட்ல செஞ்சு குடுக்குற சுத்தாரமான ஆதாரம்
எண்ணெய்யில செய்றாங்கன்னு தெரியுதுல்ல நம்மளுக்கு
உம் இதுவே நம்ம வீட்ல சுத்தமான எண்ணெயில நம்ம செஞ்சு குடுக்குறோம் அந்த மாதிரி தாங்க
உஹம் சூப்பருங்க எனக்கு இன்னைக்கு மூணு ரெசிபி சொல்லி குடுத்துருக்கீங்க கண்டிப்பா நா அத கண்டிப்பா நா செஞ்சு குடுக்குறேங்க ஏன்னா இதெல்லாமே நா செஞ்சது இல்ல இன்ன வரைக்குமே நா அத வந்து கண்டிப்பா நா செஞ்சு குடுக்குறேங்க
சேரி சேரிங்க
ஆ சேரிங்க சேரிங்க உடம்பு பாத்துக்கோங்க பத்துரமா இருங்க
ம்
ஓகேங்க